ஹலோ வணக்கம் நல்லாரு க்கீங்ளா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
நா நல்லாருக்கே
வீட்ல எத்தன பேருப்பா
மூணு பேரு
மூணு பேர் நீங்க
ஹஸ்பண்ட்
அ என்ன ஆண் கொழந்தையா? பெண் கொழந்தைங்ளா?
பெண் உங்க வீட்டுல எத்தனை பேர்
எங்க வீட்ல நானு ஆஹ் ஆஹ் ஆம் அவரு எங்க வீட்டுக்காரரு பையன் பாப்பா அம்மா எங்க அம்மா அஞ்சு பேர்-அஞ்சு பேர் இரு இருக்கோம்
செரிங்க
ஏ என்ன காலையில மதியானம் சாப்பிட்டீங்களா
ஆஹ் நான் சாப்பிட்டேங்க
என்ன சாபாடுங்க ளிச்சிரு நா இன்னைக்கு லேட்டா தான் எந்திரிச்சிச்சதுனால தக்காளி சாப்பாடு செஞ்ச வா
ஓ எப்படி செய்வீங்க தக்காளி சாப்பாடு
தக்காளி சாப்பாடு வந்து சும்மா நார்மலாதான் அஹ எண்ண ஊத்தி சோம்பு பட்டை கிராம்பு லவங்கம் அப்புறம் து கொஞ்சமா எண்ணெய்லயும் நல்லா வதக்கி விட்டுட்டு
ஆஹ்
அப்புறம் வந்து சின்ன சின்னதா ரொம்ப பெருசு பெருசா தக்காளி வந்து பொடிசு பொடிசா கட் பண்ணிறனும் ஏன்னா அப்பதான் தக்காளி வந்து வெந்துமா கொஞ்சம் வரும்
ஆமா
உக்காண்டி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துறணும் அஹ நல்ல மசிச்சு கொடுக்குறது கண்ட சின்ன சின்னதா மைல்டு மைல்டா வந்து நான் பொடி பொடியா நறுக்கிடுவேன் அதே மாதிரி வெங்காயம் அதே மாதிரி அதா கொஞ்ச கொஞ்சமா நசிகிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் உ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மொளகா அல்லது ரெண்டுக்கு உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு பச்சை மிளகா அல்லது ரெண்டு பச்ச மெளகா போட்டு ட்டு அதுக்கப்புறோம் அது எண்ணெயில வந்து அந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்ல எண்ணெயில நல்ல ப்ரௌனிஷ் மாதிரி இந்த கலர்ல வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுவோம்ப்பா வதக்கனதுக்கு அப்புறம் வந்து ந்து தக்காளி எடுத்து போட்டுருவேன் தக்காளி போட்டுட்டு ந நல்லா வதக்கி விடணும் வதக்கனதுக்கு அப்புறம் வந்து அஹ அடிபிடிக்கும் நமக்கு வந்து என்ன வெஜிடபிள் போடுறோம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி வதக்கி விட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன காய்கறி கட் கேரட் பீன்ஸ் வேணாலும் போட்டுகலாம் நா இன்னைக்கு சோயா மட்டும் போட்டேன் சோயா வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு ஆஹ் அது ஒரு பத்து நிமிஷ ஊரி அதுகபுற வந்து அந்த சோயாவ எடுத்து போட்டு நல்ல எண்ணெயிலே வ நல்ல எண்ண திரிஞ்சு வர அளக்கு நல்லா வதக்கி விட்ரனும் பா நமக்கு உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கண்ரோலா வேணும்னா கொஞ்ச மட்டும் வதக்கனும் சாப்பாடு வந்து அப்பதா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது சாப்பிடவும் டேஸ்ட்டாவவும் கெடைக்கும் போ
உம் உம்
நம்ம எந்த அளவு மூடி வச்சு மூடி வச்சு வதக்கறமோ லைட்ட உப்பு போட்டு ஆஹ் டேஸ்ட்டும் கிடைக்கும் கைல ஒட்டாதும் சாதம் வந்து கையில ஒட்டாம
ஆமா
அஹ் அதுக்கப்புறம் கடைசியா இஞ்சி பூண்டு போடுவேன் ஏன்னா அடிபிடிக்கும் நம்ம அந்தி இஞ்சி பூண்டு வந்துங்கிறது வந்து அந்த பாத்திரத்துல வந்து ஒட்டிடும்
ஓ
அந்த காரணத்துக்காக கடைசிய தான் நம்ம இஞ்சி பூண்டு போடணும்
அப்ப கடைசியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல் வரும் அதா சாப்பாடு ஓ எல்லாம் எப்படி லாஸ்ட் அ நா எப்படி
லாஸ்ட் ஆனா அந்த தக்காளி வதங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போடோணு எல்லா காயு வதங்குனதுக்கப்றம் கடை சே இஞ்சி பூண்டு போடோணு ஏன்னா நீங்க கறியுமே சமச் சிங்னாளு இஞ்சி பூண்டு வந்து பாத்திரத் த்துல ஒட்டிரும்ப்பா
ஓ
பாருங்களே அடிப் க்யூ பாத்தரத்தல ஒட் டு
அப்ப டேஸ்ட்டு மாறும் அப்டிதானே அப்டிதா இருக்குங்களா
அப்டியே நீங்க எப்டி வதக்குறீங்களோ அதே மாரி ரும் வரும் ஏன்னா நீங்க மூடி வச்சறீங்க மூடி வச்சு ரெண்டு நிம்ஷ நல்லா கு க் பண்ணிட்டீங்ன்னா அது எல்லாமே தெரிஞ்சிரு அந்த வதங்கிரு அந்த எண் ண்ணிலியே வதங்கிடுச்னா அந்த ஸ்மெல்லு போயிரு
ஓ
ஆ அது மாரி மூடி வச்சு வதக்கனீங்ன்னா சரியாயிடு அதுக்கப் அப்றோ வந்து ஹ தேமியா அ தண்ணி உ தியா அரிசி போட்டு ஆ இநெய் கொஞ்ச விடுவெ நெய் விட்டம்னா இன்னுமு கொஞ்ச டேஸ்டு அதிகமாருக் ம் சாப்பாடு ஒன்னோடு ஒண்ணு ஒட் ட்டாமையு வரு
ஆ ஆ
தயிர் வேணாலு ஆப்ஷன் தா நா தயிர் போட மாட் நெய் போட்டா தயிர் போட கூடாது ஏன்னா தயிர் போட்டா மந்த குடுக்கு அந்த சாப் கோடு டேஸ்ட்டு மாறிரு இதே நீங்க வெஜ்ஜ் பிரியாணி செய்றலந்தா தயிர் போடலா இதுக்கு வந்து தயிர் போடக்கூடாது த தக்காளிக் வந்து தயிர் போடக்கூடாது அந்த சாப்பாடோட டேஸ்டே அமிக் கி கொடுத்ரு மந்தமா குடுப்போ அதனால லெமன் புளியலா லெம மன் இருந்தா புழிஞ்சிக்கலா லெமன் போட்லா
ஆம்மா
அது மாரி ரெண்டு விசில் எத்தன விசில் வேணுமோ உங்களுக்கு அத்தன விசில் நல்லா வந்து சாப்பாடுமே வெந்ததுக்கு அப்றொ நல்ல ஆவி வந்து விசில் வந்து சுத்தமா அடங்குனதுக்கு அப்புறொ சாப்பாடு தொறக்கணு
ஆமா அதுக்கு முன்னாடியே இது பண்ணோம்னா கொஞ்சொ தண்ணியா இருக்கற மாரி இருக்கும் இல்லன்னா ஒலுங்கா வேகாது
ஆ அப்டே சாப்பாடு வெறச் வெறுத்து போய்ரு வேற வெறச்சமா ஆ அந்த மாரி போயிருக்கு அதனால
இது கொத்தமல்லி பொதினாலா எப்
ஆ அதெல்லா வந்து கடைசியா தா போடுவே இந்த எண்ணெயில எல்லா வதக்கி போட மாட்டே கடைசியா எண்ணெயில வதக்கி விடும் போட மாட்டே அப்டியே தூவி விடுவன்
ஓகே ஓகே ஏ எண்ணெய்ல வதக்க மாட்டீங்க
அது எப்படி இருந்தாலு அது எண்ணெய்ல மேட்ச் பண்ணிரு அதனால அது எப் அப்படியு அது போட்டாலு சீக்ரொ அந்த இது கரஞ்ச மாரி போயிரு
ஓ அது வந்து எண்ணெய்ல போட்டா அது ஏதோ சாப்பாடு நம்ம எவ்ளோ நேரோ வச்சிருக்கோமோ அவ்வளோ வரைக்கு லாஸ்ட் வரைக்கு அந்த கொத்தமல்லி பொதினா ஸ்மெல்ருக்கு லாஸ்டா தண்ணில போட்டா அந்த அளவுக்கு இருக்காது அப்டின்னு சொல்லுவாங்க அதனால கேட்டே
ஓ அதுனாலத் நா என்னன்னா கரஞ்சு போய்ரு சீக்ரொ அந்த இதுலா தீஞ்சு இதயிருனுங்கறதுக்காக போட மாட்டே இனி நானு ட்ரை பண்ணிப் பாக்றே
அந்த நா எப்டி செய்வன்னா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு இந்த பட்ட அந்த எலை அந்த பிரியாணி ஸ்பைசஸ்ல்லா போட்டு இது பண்ணி வெங்காயொ போட்டு வெங்காயொ ஆ வெங்காயொ நல்லா ப்ரௌன் ஆயிர்ணு நல்லா ப்ரௌவுன் ஆனதுக்கு அப்றொ இன் பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து இது பச்ச மொளகா ரெண்டு போட்டு ஒரே நிமிஷோ அமைதியா இருடி தங்க புள்ள இது இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட் சாரிங்க ம் ஹ்ம்
சேரிங்க
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வனக்கி உட்டு அப்பயே அந்த கொத்தமல்லி பொதினா அப்பயே களுவி வச்சு அப்பயே போட்டுருவே போட்டு ஒரு ரெண்டு இது பண்ணி அது அப்பயே வரமொளகாய் தூள் போட்ருவோ நல்லா அந்த எண்ணெய்லே போட்டா நல்லா கலர் குடுக்குங்கறனால அப்பயே போட்ருவோம் வரமொளகாய் தூள் போட்டு அதுக்கப்
மஞ்சத்தூள் இதெல்லா போடுவீங்க மஞ்சத்தூளு இது மல்லித்தூள் போடுவீங்களா
தூள்ளா போட மாட்டோ மஞ்சத்தூளு போ எப்பயாவது ஒரு டைம் தா போடுவோ இல்லன்னா மஞ்சத்தூளு கெடையாது கலர் வந்து அந்த எண்ணெய்லே இது பண்ணவு நல்லா கலர் புடிச்சிரு அந்த வரமொளகாய் வந்து அந்த வரமொளகாய் தூள் போட்டு அதுக்கப்றோ அதுக்கப்றொ வந்து தயிர் ஊத்திடுவொ தயிர் ஊத்தி நல்லா புளிப்பான தயிராருந்தா டேஸ்ட் நல்லா குடுக்கு புது தயிர் அதுவு வீட்டு தயிராருந்தா இன்னு நல்லா டேஸ்ட் குடுக்கு கட தயிர்னா அந்த அளவு டேஸ்ட்டா இருக்காது அதுக்கப்றோ தயிர் அதுவு ரெண்டு பெரட் இது பண்ணி அ அந்த கொத்துமல்லி புதினா போட்டதுக்கப்றொ இந்த எண்ணெய்லயு அந்த இது வரமொளகாய் தூள் போட்டதுக்கப்றொ ஒர் ரெண்டு கெளறு கெளறிட்டு அதுக்கப்றம் மறுபடியு தயிர் ஊத்தி அதையு அது மாரி பண்ணிட்டு அதுக்கப்ற தக்காளி நல்லா பொடுசா நல்லா பொடி பொடி பொடியா நறுக்கி வச்சுருப்போ அதையும் போட்டு வெ உப்பு அதல்லா போட்டு மூடி வச்சு நீங்க சொன்ன மாரி மூடி வச்சு மூடி வச்சு இது பண்ணா எண்ண நல்லா பிரிஞ்சு வரு அதுக்கப்பறோ அம் தண்ணி ஊத்தி ஆ தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சது லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கப்பறொ அரிசி போடுவோ அப் பிடி இல்லைனா அரிசி போட்டு தண்ணி அந்த மாரியு ஊத்துவோ ஊத்தி நல்லா கொதி வந்ததுக்கப்றோ நம்ளுக்கு வேணுன்னா லைட்டா ஒரு மனசு இதுக்காக கொத்தமல்லி மட்டு லாஸ்ட்டா ஒரு ரெண்டு இது அந்த அளவுக்கு மட்டு போட்டு உப்பு காரொ எல்லா பாத் து முடி வச்சு எத்தன விசில் நாம் போட்றோமோ அந்த அளவுக்கு விசில் உட்டு எடுத்துருவோ விசில் அடங்குனோன்னே சாப்ட்டு அது கூட வந்து தயிரு தயிர் கூட அந்த தயிர் பச்சடிம்மாங்கள அத வச்சு சாப்ட்டா உன்னு டேஸ்டா இருக்கு
நா அதுல கேரட்டு பீன்ஸு ஒரு க அ பச்ச மொளகா
ஆ அது வந்து வெஜிடபிள் சாப்பாடும்மாங்க
ஆ இல்லப்பா நா வந்து அது ஓகே இல்ல நா வந்து தயிர் பச்சடிக்கு சொல்ற தயிர் பச்சடிக்கி‌ கேரட் டு அம் கேரட்டு பச்ச மொளகா அது கேரட்ட வந்து ரொம்ப ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணணு அது ஒரு டேஸ்டாவு இருக்கு பச்ச பச்சயா அது வெள்ளரிக் கா
ஆ
ஒரு ப ச்ச மொளகா கொஞ்ச கொத்தமல்லி புதினா உப்பு இதெல்லாம் போட்டு மேட்ச் பண்ணி தயிரு ப ச்சடி சால்ட்ஸ் பாடுங்க செம்ம டேஸ்டாருக்கு அந்த நறுக்குனு ஆ அந்த ச்சைக்கு அந்த நல்லா இதுக்கு
ஆ அந்தயிர் பச்சயோ நீங்க அந்த தயிர் பச்சடி செய்ரீங்கல்ல அந்ததுலே வெங் காயொ கூட பச்ச மொளகா கொத்தமல்லி இத மட்டு போட்டு பாருங்க உன்னு நல்லா இருக்கு
ஆ அது மார்தா இன்னக்கி நா செஞ்சே ஆனா நா காய் இருந்தனா அதையு போடுவெ சொல்றெ கேரட்டு போடுவே
நல்லாரு
ஆ சூப்பரா இருக்கு நீங்க கேரட்டுமே கேரட்டும வெள்ளரிக்கா மட்டு போட்டு சாப் ட்டு பாருங்க அந்த எங்ளுக்கு புடிக்கு அதனால நா சாப் ட்ருக்கே அதுக்காக சொல்ற ம் இப்ப மோரு அடுச்சன் வச்சுக்கங்ளேப்பா ஆ சுன் வேர்க கடல இருக்குல்லப்பா
ஆமா
இந்த வேர்க்கடல கொத்தமல்லி புதினா அப்பற உப் பு கொஞ்ச வெள்ளரிக்கா நறுக்கி போட்டு அந்த மோர வந்து ஒரு ஒரு ஒரு அர அரச்சுட்டு அதுக்கப்றொ வந்து தயிர வந்து ஒரு மேட்ச் ப ண்ணி ஒரு அர அரச்சிட்டு ஒரு மிக்சில போட் டு இதெல்லா ஒன்னு ரெண்டா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு அந்த தயிரும் அந்த மோ ரயு இந்த இதுவு அந்த த வெள்ளரிக்கா அந்ததுல கேரட்டு இதல்லோட சாப்ட்டு மட்டு பாருங்க அப்றொ‌ சொல்லுவீங்க அவ்ளோ டேஸ்
இது வேர்கல்ல எல்லாம் போட்டா அந்த டேஸ்ட் இருக்காதுங்ளா வறு த்தவேர்ககல்லயா இல்ல பச்சயா இருக்குறதா
பண்ணாது நல்லாருக்கு டேஸ்ட்டா இருக்கு அந்த அரை ப்புக்கு அந்த தயிருக்கு அதுக்கு காம்பினேஷ்
செரி இப்ப நீங்க வேர்கல்ல வந்து பச்சை அந்த அப்டியே வே அந்த வே வேக வச்சது வேக வச்சதா இல்ல வேக வக்காததா இல்ல வ றுத்து வச்சுருப்
இல்லப்பா அது இல்ல அந்த வேர்க்கட்ல கெடையாது கடலைன் சொல்வோம்ல
ஆமா
அந்த கடல உழுச்சு அப்டியே போடுவாங்கல அப்பதக்கி
ஓ
பச்சையா அந்த தா போடனு நீங்க அந்த இதுல போட்றாதீங்க
அந்த வேக வெக்காத்துக்கு முன்ன அந்த இது அப்டி புடிங்கிட்டு
ஆ அது புடுங்கிட்டு வந்ததுக்கப்றொ உழிச்சு நம்ம இப்போதைக்கு இன்ஸ்டண்டா உளிச்சி போடுவோம்ல
ஆமா
போடணு
செரி செரிங்க
டேஸ்டு நீங்க இந்த கடலைய போட்றாதீங்க
சேரிங்க சேரிங்க நம்ம அடுத்த கால்ல
போறக்கு நல்லாருக்கு
ஓ அடுத்த கால்ல பாக்லா ம் ஓகே